ஆமா
கேக்குதுங்ளா
அம்மாக்கு வந்துட்டு ஆமா அம்மா வந்து உடம்பு முடியாம இருந்தாங்க ரொம்ப உடம்பு அப்பப்ப அடிக்கடி உடம்பு முடியாம்லயே போயிட்டே இருக்கு அப்பதா நானு ஒசூர்லந்து அடிக்கடி வந்து வந்து போற மாரி இருக்கு அந்த மாரி நேரத்துல தா தனியா வரணு நைட்லெல்லா பஸ் ஏறி வந்திருக்க வந்து இங்க இருப்பா அந்த நாள்லதா சொல்ற கூட ஒருத்தவங்க பொறந்துருக்கணுனு ஒரு பையனோ ஒரு பொண்ணோ யாரோ ஒரு த்தரு வந்து கூட பொறந்திருந்தா எனக்கு அது ரொம்ப வருத்தப்பட்டே ஆ ஒன்னு நமக்கு வந்து இல்ல அறிவுரையாது யாராவது சொல்லணு ஒரு நல்லவங்க கெட்டவங்க பக்கத்துல இருக் குவாங்க எ தெரியாதவங்க வாழ் ந்து அனுபவிச்சவங்க சில கஷ்டல்லா பாத்தவங்க அறிவுர சொல்லணு. அதுவுமே கெடையாது. அ அ எதோ அப்டின்ற மாரி கொண்டு போய் தூரத்துல தள்ளி உட்டுட்டு நம்ப்ள இவுங்க இங்க அடிக்கடி ஒடம் செ ரியில்லாம ஆகும் போது நம்புளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அய்யோ அவுங்க ஒடம் செரில்லாம இருக்காங்களே அப்டின் சொல்லி அங்கருந்து நா ஒடியாருவே. வந்து வந்து இங்க கூட இருந்து கொஞ்சோ வேல செஞ்சு குடுத்துட்டு போவே. இதுவே நம்ப பக்கத்துது ஒரு ஊர்லியோ இல்ல இப்ப ஒரு ஒரு நாள் வந்து போற தூரத்துல கல்யாணம் பண்ணிருந்தம்னா ஒ ஒரு காலைல வந்துட்டு மதியோ வீட்டுக் போற மாரி இருந்தா கூட கஷ்டந் தெரிஞ்சிருக்காது. நம்ப காலைல நம்ம அம்மா வீட்ல வந்து வேல செஞ்சு குடுத்துட்டு கொஞ்ச நாள் அவுங்கப் போ கொஞ்ச நேரவ் இருந்து எதோ சமைச்சு குடுத்துட்டு நம்ப போயிருக்கலா. இல்ல நம்ப வீட்ல சமைச்சத எடுத்துட்டு வந்து கூட இங்க குடுத்துட்டு போலா. அந்த மாரி இருந்திருக்கு தூரமா இருக்கறது ரொம்ப கஷ்டமா இந்துது.
ம்.
எனக்கு கிட்ட இருக்கற்னால தா இப்போ அவுங்கள என்னால கவனிச்சிக்க முடியிது நம்ப அவுங்க கூட இரு க்கோ அப்டின்ற ஒரு ஆறுதலாது இருக்கு.
ம் அதுக்கு உங்க மாமியார்ல்லா ஓகே சொன்னாங்களா அங்க இருந்து நீங்க அங்க போயி தங்க தங்கி இருக்கிறத்துக்லா?
அ ஆ எல்லாரு எப்டி டக்குனு ஒத்துக்குவாங்க. அதல்லா கொஞ்சோ கொஞ்சோ இது பண்ணி எப்டி இது பண்ணுவாங்க ஃபஸ் ட்டு அவ் அ இது அம்மா வந்துட்டு எறந்துட்டாங்க எனக்கு அம்மா எறந்தப்பவே நா வந்து அ ஒடம் முடியாம எறந்துட்டாங்க நா எ அம்மா எ றந்ததுமே அப்பா தனியா இருக்காரு நா வந்து இங்யே இருக்கனு நா பிளான் போட்டுட்டே. பிளான் போட்டு இங்யேதா இருக்க போறன் சொல்லிட்டே. அதுக்குள்ள எங்க நாத்தனார் நடுவுல சகுனி வேல பாத்து உட்டுடுசி.
அதுதான அவுங்குளுக்கு வேலயே அதுதா.
அ பாத்து உட்டு அ அப்பிடியே அப் ப்பதா அப்டியே வயிறு வலிக்குமா அப்டியே எல்லாம் பண்ணுமா தம்பி அங்க வன்ட்டா இங்க வன்ட்டால்லத் தம்பி இன்மே தம்பி அந்த அந்த ஊருக்கு வரமாட்டானேன்ற ஒரு எண்ணோ வந்து போச்சி. ந ஃபோன் பண்ணி நாளைக்கே செத்துருவம் போலடா சொல்லுது. இதுல எப்டி டயலாக்கு இவுங்கல்லா எழுதி வெச்சுன் பேசுவாங்கலோ? எங்க நாத்தனாரு
ஓ உங்க நாத்தனார் சொல்றாங்களா.
நாளக்கே நா ஆமா ஆமா நாளைக்கே நா செத்துருவம் போலடா எனக்கு ஒன்னெல்லாம் பாக்கணும் போல இருக்கு அ நீ ஒ நீ ஒருத் தந்தா இருக்க நீயு அங்க போயிட்டான் நாங்க என்னடா இவ என்ன இரவத்நாலு மண் நேரோ இங்கயாரு க்கப்போறா பத்து நாள் லீவு முடிஞ்சு போ போறாரு. என்னமோ அப்டியே எஃப் ஃபு ஃபுல்லா பரம்பரையே இங்க வந்ட்ட மாரி சொல்றாங்க நாளைக்கே செத்து போயிடுவம் போலருக்கு கொஞ்சோ வந்து என்னைய பாத்துட்டுப் போ அப்படினு அப்புறோ ஒடனே கெளம்பி ஓடு. எங்க ஆமா அவரு கிட்ட சொல்றாங்க நா இவர் லவுட் ஸ்பீக்கர் போட்ருக்காரு எனக்குமேதா காது கேக்குது. அப்பிடியேதா சொல்றாங்க நா செத்துருவ போல இருக்குடா என நா நாளைக் வரைக்கு உயிர் இருப்பனானே தெரில எம் புள்ளைங்கள யார் பார்த்து பாங்கனே தெரில அப்டி இப்டின்னு ஒரு டைலாக் விட்டு இது பண்ணுச்சு உடனே இல்ல வா வா வா எங்க அக்காவுக்கு ஏதோ உடம்பு சரியிலையா ரொம்ப சீரியஸா இருக்கா வயிறெல்லா வலிக்குதா கெளம்பு கெளம்பு கெளம்பு கெளம்பு அப்டினு எங்க அம்மாவுக்கு அப்ப தா கருமாதியே முடிஞ்சுது கருமாதியே முடியல அப்பதா எங்க அம்மா இறந்து எட்டு ஏழு நாள் துக்கமே படச்சிருக்கோ ஏழு நாள் துக்கம் முடிச்சுட்டு என்ன அழுவ கூட விடாம வா வா வாவான்னு கூப்பறீங்கலேன்னு சொல்லிட்டு சரி நா போறேன்னு சொல்லி எங்க அப் பாட்ட நீ இருப்பா நா போயிட்டு வந்தரேன்னு போனே போனா அதுல நா பட் இதெல்லா பாத்து எல்லா முடிச்சு வீட்ல விட்டுட்டு வரலானு பார்த்தா நானு உங்கூடயே வரேன்னுது சரி வான்னு சொல்லிட்டு அதையு கூட்டுக்குனு அது பெத்ததுங்களையு கூட்டிகுனு இங்க வந்தோ. எல்லா இருக்கறாங்க அது என்னவோ எல்லா இருந்து எல்லா கிளம்பி வந்தாங்க. அப்றோ வந்து கர்மாதி முடியற வரைக்குமே இங்கதா இருந்தாங்க. கர்மாதிலா முடிச்சு குடுத் துட்டு அப்றோ தம்பியு கையோட கை கூட்டுக்குன்னு கிளம்பி போனாங்க அந்த மாரி பண்ணாங்க ஐ யோ பா ஒத்துக்கறதெல்லா அவ்ளோ ஈஸியாலா ஒத்துக்க மாட்டாங்க.
அதுவேனா உண்மதான அதுக்குதா கேட்டே எப்டி ஒத்துக்கிட்டாங்களா என்ன அப்டின்னு
அது மாரிதா பஸ் ட் அப்ப வந்ததுக்கே உடன்பாடு இல்லை. எங்களுக்கெல்லா பிடிக்கல. அப்டி இப்டி நாங்க இப்ப மட்டு என்னா அதேதா அவங்க சித்தி ஆகட்டு அவங்களுக்லா அப்டி லைட்டா நம்மகிட்ட பேசுறது மட்டும் சேரி உங்க அப்பாவு தனியாருக்கறாரு நீயு பாவோ என்னா பண்ணுவ அப்டின்றாங்க.
ஆனா நமக்கு பின்னாடி என்னா என்னாதா ஆ என்னா தா இருந்தாலு அவன் வந்து மாமனார் வீட்லயா வந்து இருப்பான் லீவுக் வந்தாக்கா அவன யாரு வந்து இங்கேயே இருக்க சொன்னா வரட்டு உங்க வீட்டுக்கு வரட்டுனு தா நா சொல்றே. நா என்ன இங்கேயேவா வெச்சுக்க போறே வரப்போறாங்க இங்கே இருக்க போராங்க உங்க வீட்டுக்குதா வரப்போறாங்க என்னமோ நம்மளே நம்ம வெச்சுக்கற மாரி வந்துகுனு போயிகுனுதான இருக்க போறாங்க ஒரே ஒரு வேல அந்த ஊரயே விட்டு பர்மனண்டா அவர் இங்கயே இருந்து டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்தா தா அவர்க் கஷ்டமா இருக்கு ஏனா தெரியா த ஒரு பழகாத மனுஷாலு அப்டின்னு ஒரு இதுவா இருக்கு என்னா அவரு லீ வுலதா வர போறாரு பதினஞ்சு நாள் இருவது நாள் லீவ்ல வராரு இங்க பத்து நாள் இருக்கட்டு அங்க பத்து நாள் இருக்கட்டு அப்றோ கெளம்பி போ போறாரு
ம்
அதுக்கே அத்தன சிலுப்பு சிலுத்துக்கறாங்க
ஹஹ அதா அது இருக்கு அது அதா நா கேட்ட உங்க கிட்ட எப்டி அப்டின்ற மாரி இப்ப நா வந்து போறதுக்குமே என்னையுமே அப்டிதா சொல்லுவாங்க எங்க வீட்டுல மாமியார் வீட்டுல இங்கியா இருக் இங்க வந்தினா அங்க தா போயிர்ற அப்டிறாங்க எங்ளுக்கு எங்க புடிக்குதோ அங்கதா நா போகமுடியு
ஆ ஆ அதா நா சொன்ன இப்ப அந்த இப்ப நா ஒசூர்லய இருந்தா கூட நா அதா கேட்ட நா ஒசூர்ல இருந்தா எங்க அப்பா வந்து ஏங்கூட இருக்கணு சரி இப்ப எங்க அப்பா வந்து அந்த ஊர்ல எப்டி இரு பாரு அவருக்கு தெரியாதா இப்ப உங்க பையனுக்கு மட்டு இந்த ஊருக்கு வந்தா தெரியாத ஊரு தெரியாத ஆளுன்றீங்க அப்ப எங்க அப் பாக்கு மட்டுனா அந்த ஊர்ல சொந்தக்காரங்ளா இருக்காங்க அப்ப அவருக்கு மட்டு அங்கன தெரிஞ்ச ஆளுங்ளா இரு க்காங்க இந்த ஊரா இருந்துச்சுனா இன்னைக்கு வந்து இப்ப ஒரு டீ கடைக்கு போவாரு வருவாரு இவர் அம்மா எறந்த துமே என் கூட கூட்டு போன குஜராத்துக்கு வந்தாரு வந்து பத்து நாள்தா இருந்தாரு கரெ க்ட்டா பத்தே நாள்தா இருந்தாரு என்னை வூட்டுக்கு அனுப்பிடு நால்லா நா இருக்க மாட்ட என்ன இதுக்கு மேல இங்க வெச்சு இருந்தீங்கன்னா நா மதுலேறி குதிச்சு ஓடிருவ எங்யாது என்னை வீட்டுக்கு அனுப்பு எனக்கு இங்க இருக்க புடிக்கல எனக்கு மொழி தெரில பேசத் தெரில எவ்ளோ நேரோ டி விய பாக்கறது எவ்ளோ நேரோ வேடிக்கை பாத்துட்டோ அப்டின்னு எங்க அப்பாக்கு இருக்கவே புடிக்கல அப்பொறந்தா சரி நீ ஊருக்கு போன்னு சொல்லி அவர தனியா டிக்கெட் புக் பண்ணி அவர மட்டு அனுப்பி வெச்சோ டிக்கெட்டு புக் பண்ற வரைக்குங் கூட இந்த ஆளு அடங்கல நாங்ளே தக்கல்ல புக் பண்ணி நீ ஏறி கெளம்புன்னு சொல்ட்டு ஏறி ஏத்தி வுட்டு அனுப்பி வுட்டாரு தக்கல் இரு ஒரு ஒரு மாஸ் ஆ உன் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகறதுக்குனா அய்யய்யோ நா ஒரு மாசோல்லா இருக்கவே மாட்டே எனக்கு அர்ஜென்டா போணு ப்புங்க அனுப்புங்கன்னாரு அப்றோ இவரு போயி தக்கல்ல இருங்க தக்கல்ல போடுற கெடைச்சுதுனா நீங்க போவீங்கன்னு சொல்லி தக்கல்ல புக் பண்ணி அனுப்பி வுட்டாங்க அந்மாரி ஆ நா வந்து இப்ப இ இங்க எனக்கு வந்து நா என் வீட்ல இருக்கறதுல எனக்கு ப்ரச்சனையே கெடையாது இதே நா மட்டு ஒசூர்ல இருந்தாலு எனக்கு கஷ்டமாதா இருக்கு எனக்கு அங்க யார தெரியு நா யார்ட்ட போயி இது பண்ண முடியு நாத்தனாரு ஆ எனக்கு அந்த ஊர்லயு யாரயு தெரியாது நா தனியாதா இருக்குணு எங்க அப்பா வந்து என் கூட இருக்க னுனாலு எங்க அப்பாவுக்கு கஷ்டோ இந்த ஊர்லதா யாராது அந்த ஊர்ல இப்ப யாராது எறந்தாலு இல்ல கல்யாணமானா நீங்க போவீங்க இப்ப உங்க அம்மா இருக்காங்க உங்க அப்பா இரு க்காங்க அவுங்க போ போறாங்க உங்க அக்கா இருக்காங்க அவுங்க எல்லாரு ஆளுங்க இருக்காங்க அவுங்க போயிட்டு வருவாங்க அந்த விசேஷத் ததுக்கு இப்ப அதுவே இந்த கடலூர்ல ந்து யாராது ஒரு ஃபங்க்ஷன்னா எங்க அப்பாவு நானு அங்க இருந்து இங்க வரணு அதனால நா நாங்க இங்கியே இருந்துக்குறோ அப்டின்னு டிசம்பர்ல வந்து எங்க அம்மாக்கு படைக்கிறதுக்காக வந்த டிசம்பர் மாசோ அவுங்க எறந்த நாள் படைக்க வந்த மூணாவுது வருஷோ அத படைக்க வரும்போது இங்யே டேரா போட்ட இங்கிருந்து எதோ ஒரு சாக்கு எதோ ஒன்னு வெச்சின்னு உக்கான்ட்ட நா வர்ல அப்டின்ற மாரி இங்கியே போட்டுட்டு இங்கியே ஸ்கூல் சேத்து விட்டுரு நா இப்டியே படிக்க வெச்சு நா இங்கியே இருந்துக்குற அப்டின்னு அதே மாரியா எதோ அது நா அங்க வரமாட்டேன்றது ஆணித் தரமா சொன்னதுனாலதா அவுங்களு வுட்டாங்க இல்லினா வுட்ருக்கவே மாட்டாங்க த
ஆனா ஒரு ஹஸ்பண்டு கேக்குப்பாங்கல்ல நீங்க சொல்றத
ஆ
அப்றோ என்ன அவரு ஓகேனா
நா என்னா இன்னைக்கு என்ன நீ சீக்கிரோ வந்ட்ட வேல வுட்டு எங்க அப்பாவே வந்ட்டாரு வேல வுட்டு ஆ மதிய சாப்பாட்டுக்கா லோக்கல்ல தேவ இல்லமா என்ன பண்ற ரெக்கார்டிங் இது என்ன ரெகார்டிங் இன்னொரு இன்னொரு ரெண்டு நிமிஷம் பேசணும் இன்னு எட்டு நிமிஷம் பேசியிருக்கோம்
ஆமா சொல்லுங்க சொல்லுங்க
நீங்க எதா ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுங்க
ஓ னானா என்னா அது ஏ உன்னிட்ட சொல்லிட்டன்ல இந்த பாப்பாவ போயி கூட்டிட்டு வர்லயா
பாப்பாவ போய் இப்போ கூப்புணு அதுதா இப்போ அடுத்து
ம்
போய் கூப்ட்டு வன்டன்னா ஒரு வேல முடியும் இதுக்கப்பறோ அவள கூப்ட்டு வந்து தூங்க வச்சுருவ தூங்கிடுவா
ம்
தூங்கிட்டானா ஆ ரெண்டு ஆமா ஒன்ற ஒன்ற மணிக்கு நம்ம ஒன்னே ஹால்ல இருந்து ஒன்றக்குள்ளார அவுங்ளே போன் அடிச்சிருவாங்க அப்பறம் நம்ம போல அப்டின்னாக்கா அதுக்குள்ள நம்ம போய் கூட்டு வந்துர்ணு கூட்டு வந்து நம்ம தூங்க வைக்க வேண்டியதான் தூங்கவஷ்டா தூங்கிகுவா தூங்கி ஒரு மூணு மூன்ற அந்த வரைக்கும் தூங்கும் ஒரு ஒரு மண்நேரம் தூங்கும் மூனு மூன்ற வரைக்கும் தூங்கி எந்திருக்கும் நீங்க பாப்பாவுக்கு ஏதாவ சாப்பாடு ஊட்னீங்ளா அவ ஏழுந்ததுக்கு அப்பறம்
இல்ல சாப்பாடு வீட்டுல ஊட்ல சாப்பிடவே மாட்றா அவ ஃபீட் பண்றதுதான்
அ ஓ அதயே குடிச்சு குடிச்சு பழகிட்டால
அதுதான் நான் சாப்பாடு குடுத்தாலுமே ஒரு ரெண்டு மூனு வாய் வாங்குற அவ்ளோதான் அதுக்கு மேல சாப்பிட மாட்டறா
ஓ இது இந்த பழம் அந்த மாரி பழம் அந்த மாரி குடுத்து த்து பாருங்க சாப்படுதாண்டிட்டு ஆப்பிளு வாழைப்பழம் அது மாரி குடுங்க இல்லாட்டி இப்ப வெயில தானே ஜூஸு
குடுத்து ஜூஸ் தான் போட்டு குடுக்லான்னு பாக்குறன் அந்த மாரி லிக்விட் ஐடம்னா கொஞ்சோ ஏதோ குடிப்பா
ஓ ஓ
ஆனா கொழந்தைங்ளுக்கு இப்ப ஜூஸ் போட்டு குடுக்க கூடாதான் பழமா தான் குடுக்கணுமா அப்டின்ற மாரி சொன்னாங்க
அதான் சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா அப்புறம் இப்ப வெயிலு இல்ல வெயிலுக்கு அந்த நீர் சத்து நம்ம இது பண்ற மாரி ஏதாவது குடுக்கலால்ல ஜூஸு கொடுத்தா ஒண்ணு இதுல்ல ஏது கொஞ்சம் கொஞ்சமா அப்பதான் நீர் சத்து குறையாம இருக்கும் அவளுக்கும் கரெக்டா இருக்கும்
ஆ அந்த மார்தான் கொடுக்கனு
சேர் சேரி அப்போ நீங்களும் பாப்பாவ பாருங்க நானும் போய் பால்வாடில கூட்டு வரேன் அவள
ம் செரிங்க
ஆ
செரி ஓகே பாருங்க பாய்
ஆ சரிங்க
உம் உம்
இருங்க இன்னொர ரெண்டு நிம்ஷோ இருக்குன்னு நெனைக்கிறே